வன தும் சகோ எப்புடி இருக்கீங்க
வணக்கம் தோழி நல்லா இருக்கேன் நீ எப்புடி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
உம்
இப்ப பாத்தோம் அப்டின்னா இப்ப நம்ம பள்ளிக்கலங்கள்ல்லா நெனச் ச்சு பாத்தாலே வந்து ஒரு மகிழ்ச்சி வருது அப்புடின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையிலயே ஒரு மறக்க முடியாத காலம் அப்டின்னு பாத்தோம்னா அந்த பள்ளிப்பருவம் தான் நம்ம எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வாழ்க்கையில பின்னாடி என்ன மாரி ஒரு பாரங்கள்ல்லா நம்ம சுமக்க வேண்டியது இருக்கு அப் அப்படின்றது தெரியாம நம்ம வாட்டு சந்தோஷமா வந்து து ஒரு திறிஞ்ச நாட்கள் அப்டின்னே சொல்லலாம் ஆ சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதாவது சின்ன பிள்ளத்தனமா வந்து சின்ன சின்ன ஒரு நோட் புக் அம்மா இங்கு குடுக்காது கோல சின் ன ஒரு இறைசர் வாங்கி குடுக்காத கு அழுதுட்ருந்த காலங்கள்லா அது ஆ அது மட்டும் இல்லாமல் பள்ளியில நம்ம மொத மொதல்ல போன நாட்கள்லா கூட இன்னும் சில பேர்க்ளாம் அப்டியே நினைவுல இருக்கும் வீட்ட விட்டு மொத மொல்லியா ரொம்ப தூரம் கழிச்சு ரொம்ப நாள் வந்து நம்ம அம்மா கூடயே இருந்துட்டு அப்புறம் நம்ம பள்ளியிலயே ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் லாம் வந்து, கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஆனா போக போக என்ன ஆகும் நம்மளுக்கு அது பழகிரூ புதிய புதிய நண்பர்கள்ல்லாம் நம்மளுக்கு புடிக்க ஆரம்பிப்போம் அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் ஒவ்வொரு வகுப்பு வரம்மோ மோத் து நம்மளுக்கு வந்து புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அப்புறோம் கொஞ்ச கொஞ்சமா அந்த நம்மளுக்கு அந்த பள்ளி வந்து ரொம்ப பழக ஆரம்பிச்சிரு அப்டினே சொல்லலா அது மட் ட்டும் நாம நம்ம நண்பர்கள் யாராச்சும் அன்னைக்கு விடுமுறை எடுத் த்துட்டாங்க அப்டின்னா அன்னைக்கு நாளே பொழுதே ஓடாது எப்படா வந்து இந்த நாள் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போம் அப்டின்ற மாரிலா நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அந்த மாரி எது நினைவுகள் இருக்கா
ஆமா அந்த பள்ளி பருவத்துல வந்து சொல்ற மாதிரி அந்த அ பள்ளிகளுக்கு போம்போது போ மொத மொத மொத நாளே போம்போதே அழுவோம் வீட்ட விட்டு போகும் போது அழுவோம் ஏன்னா அப்ப வந்து புது நண்பர்கள் தனிம் தனியா அப்பதான் நம்ம போ போய் பழகுறோம் அப்ப அம் அதல்லா வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்ல அழுதாலும் அந்து அதுல கொஞ்சம் சி இப்ப என்னச்சாலும் அது சிரிப்பா வரும் அது மாதிரி அ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில பொருள் எல்லாம் வாங்கி குடுக்கல னா கோவமார்ப்போ னா அழுவோம் அத வாங்கி தர்லன்னு ஆனா வாங்குற வரைக்கும் விட மாட்டோம் நம்ப இப்பல்லாம் அப்டி அழுதுட்டு விட்ருவோம் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா வாயிங் குடுக்குறையா இல்லையா இந் இடத்துட்டு வரமாட்டேன்ற மாதுரி எல்லாம்ப்பே இது பண்றாங்க ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கோ அந்த மறு நாள் ல ஒரு குழந்த இதுவாவேதான் நம்ம இருந்தோம் பயந்துகுட்டு் அ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவோம் அ ஸ்கூல் வே முடிஞ்சு வந்தோ உடனே அந்த வாசல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து அந்த குட்டி குட்டியா வந்து எலந்த பழோ அப்புறம் என்னன்னவோ சின்ன சின்னதா வச் ச்சி விப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்புடணும்னு ஆசையா இருக்கும் நம்ம இருந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த நூல்ல வந்து ஒரு மிட்டாய் வந்து சுத்தி சுத்தி இது பண்ணி விளையாண்டுட்டே சாப்புடுவோம் தேன் மிட்டாய் அப்புற இந் மாரி சின்ன சின்னதா வந்து சும்மா ஒர் ரூபா ரெண்ட் ரூபா தா இருக்கும் ஆனா னா அதுவே வந்து நம்மள் கவ்ளோ ஒரு இன்பத்தையும் ஒரு ஆசையும் ஒரு அந்த மாரி தரும் பலூனு அப்புறம் ஒரு சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களு இதல்லா வந்து நம்ம அ அ வாங்கிட்டு போவோ அப்புறம் ஒர் ரூபா ரெண்டு ரூபா வந்து ஸ்கூ அ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல குடுப்பாங்க அத வாங்கிட்டு வந்துட்டு ஏதாவது வாங்கி சாப்புடுவோம் அது மாரி கிளாஸ் டைம்லயோ வந்து அ எடுத்துட்ருக்கும் போதே கிளாஸ் எடுத்துட்ருக்கும்போதே வந்து அ பேப்பர்ல எழுதுறது பேசாம இருக்கணும் அப்டி சைலண்டா இருக்குணுன்னு பேப்பர்ல எழுதி இது பண்றது காமெடி இது பண்ற அந்த மாரிலாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு வரம் ப முடியாத ஒரு கோல்டன் டேஸ்ன்னு சொல்லலாம் அந்த தருணம் இப்பவும் வருமா அப்டின்னு இப்பயும் யோசிச்சு பாத்தாலும் வந்து அது நீங்கா ஒரு நினைவாதான் இருக்கு
உண்மதாங்க இப்பெல்லாம் பாத்தோம் அப்டின்னா நம்ம புடிச்ச அந்த ந ண்பர்களுக்கு கூட வந்து இன்ன நறையா பேர் வந் து ஒரு தொடர்புள இருக்காங்கன்னே சொல்லா அவங்க கூட பேசிக்கிட்ருக்கோ மா கூட சில பேருக்கு வந்து ஒர் சந்தேகமா இருக்கும் நம்ம கூடல்லாம் நண்பர்கள் இன்னு அவங்க கூடல்லா நண்பர்கள் இருப்பாங்களா அப்டின்ட்டு அ ஆனா வந்து என்னதான் காலங்கள் ஆனாலும் நம்ம பள்ளி நண்பர்கள் நம்ம கூட இருக்குறது ரொம்போ ஒரு நல்லதுன்னே சொல்லலாம் சில பேர்ல பாத்தோம்னா பள்ளி நண்பர்களா இருப்பாங்க அடுத்து அப்புடியே வந்து ஒன்னா சேந்து கல்லூரிக்கு போவாங்க அப் ப்டியே ஒன்னா சேந்து வேலைக் போக ஆரம்பிப்பாங்க இப்டி மூணு அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா தொடர கூடிய நண்பர்களு இருக்க தா செய்றாங்க அத்லா ரொம்ப வந்து ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலா ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்டி ஒரே காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரே நண்பர்கள் கடச்சா அது வந்து ரொம்ப நல்லதுதா அது மட்டுமில்லாம பள்ளி பெரும்பாலும் ஒரு நட்பு சார்ந்து இருக்குன்னே சொல்லலா அது மட்டுமில்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பழகுவோ இது அது அப்டின்ட்டு எந்த ஒரு வேறுபாட்ல்லா இருக் க்காது அதனால தா அந்த உறவு அப்டின்றது ரொம்ப இயல்பா இருந்துச்ன்னு கூட சொல்லலா அதுவும் இல்லாம அங் நடத்துற ஆசிரியர்கள்ல்லா நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரியே ஆசிரியர்கள் பிடிக்கு சில பேருக்கு கணித ஆசிரியர்கள் பிடிக்கு சில பேருக்கு வந்து அறிவியல் ஆசிரியர்கள் பிடிக்கு. சில பேருக்கு வந்து ரொம்ப அத் அதிகமா வந்து புரியக்கூடிய நாம் வகைய்ல நடத்தக்கூடிய ஆசிரி புடிக்கூ இப்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரிய ஒரு சுவாரஸ்யமா நடத்துறவங்க அப்டின்ற ஒரு கோணத்துல பாத்து அவுங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கூ. இப்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் எல்லா நெனைவுல இருக்க தா செய்வாங்க. அது கண்டிப்பா எவ்வளவு வருசத் விஷயங்கள்னு எங்கேயாச்சு நம்ம பாத்தா கூட நம்ம நம்மளேயு ஓடிப் போய் ஒங்ககிட்ட படிச்சவங்க நாங்க ஞாபக இருக்கா அப்டில்லா நம்ம கேப்போ ஆசிரியர்கள பாத்தா. ஆ அதெல்லா வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் அப்டின்னே சொல்லலா. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தா வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த சில பேர் இந்த மாரி ஆசிரியர்கர்கள பாத்துட்டு நம்மளு ஆசிரியர் தொழிலுக்கே போவ் போணு அப்டின்ல்லா நெறையா பேர் நெனைச்சது உண்டு. நெறையா பேர் வந்து இப்ப அந்த மாரி கூட அத ஒரு ஊக்கமா எடுத்துக்கிட்டு தா ஆசிரியர்களா கூட இப்ப மாற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பாடங்கள் மட்டு இல்ல. அவங்களோட பாடங்களையும் நமக்கு சேத்து கத்துட்டு குடுப்பாங்க. வெறு அந்த புத்தகத்து இருக்கது மட்டு இல்லாம அது சார்ந்து வாழ்க் கைல வேற என்ன விஷயங்கள் எல்லா இருக்கு அதையு சொல்லுவாங்க. அதே மாரிய அவுங்க வேற என்ன மாரி அனுபவங்கள் எல்லா பெற்றாங்க அதையும் நம்மளுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இப்டி எல்லாத்தை கலந்த ஒரு வகுப்புல நம்ம கேக் மொதல்ல அந்த வகுப் பூ வந்து ஒரு சலிப்பா இல்லாம ஏ நம்ம விரும்பி கேட்க ஆரம்பி ப்போ. அது மட்டுமில்லாம சில சலிப்பான பாடங்கள்லா எடுக்கும்போது நம்ம தூங்குன காலங்கள் இருக்கு. தூங்கி மாட்டிக்கிட்டது இதெல்லா வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலா
ஆமா அ அதுவு அந்த ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் எல்லா வந்து எப்பயாவது நம்ம வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதோ இல்ல எங்கயாவது பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதோ அவங்கள பாக்கும்போதோ அந்த அந்த அலுமினின் சொல்லிட் அ பள்ளிக்கூடத்துக்கு எல்லா வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அந்த எடத்துக்கு போகும்போதே வந்து நம்ம இங்கே தா படிச்சோ அப்டின்றது அந்த அந்த வகுப்ப பாக்கம்போது, கிளாஸ பாக்கம்போது, அதெல்லா அந்த நெலையெல்லா அப்டியே நம்ம கண்ணுல வந்துட் போகூ. அதே மாதிரி நம்ம ப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லா வந்து நம்மளுக்கு இன்னமு வந்து ஒரு சிலர் டச்ல இருக்காங்க அப்டின்னா நெஜமாவே அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதந் தா. ஏன்னா நண்பர்கள்னு வந்து உண்மையான நண்பர்கள் இருப்பாங்க, பள்ளிக்கூடொ வரைக்கு இருக்ற நண்பர்கள் இருப்பாங்க, கல்லூரிகள் வரைக் ஆனா எல்லா நேரத்திலயு, கஷ்டத்திலயு, நஷ்டத்திலயு கலந்துக்கற நண்பர்கள் வந்து ஒரு சிலர் தா இருப்பாங்க. இன்னு ஒரு சிலர் வந்து ஊக்குவிக்கத்துக்குனே அவங்க இருப்பாங்க. இந்த மாரி அவங்கிட்ட கஷ்டத்த சொல்லி இந்த மாரி ரொம்ப வருத்தப்பட்டோனா கவலப்படாத செரியாய்டு அடுத்து ஏதாச் ட்ரை பண்ணு, இப்டி பண்ணு, அப்டி பண்ணு, அந்த மாரி ஒரு அம்மா மாரி ஒரு உரிமையா வந்து நம்மள திட்றதோ, இல்ல நம்மள வந்து ஒரு பேசுறதோ இந்த மாரி எல்லா வந்து இருக்கம்போது நம்மளுக்கு அப்டியே ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்றாங்க நம்மள கேக்கறதுக்கு நம்ம மேல கரிசன ஆறதுக்கு நம்மள வந்து அக்கறையா விசாரிக்றதுக்கு இருக்றாங்கன்னு அது ஒரு கொஞ்சொ ஒரு நிம்மதியா இருக்கூ. ஆ அவுங்க வந்து அவங்களோட வீட்டு விஷயங்களு சரி, விசஷங்கள்ல வந்து நம்மள கூப்டுவாங்க. பண்டிகை நாட்கள்ல வந்து அ போன் பண்ணி வி-விஷ் பண்ணுவாங்க. பிறந்த நாட்கள்ல வந்து விஷ் பண்ணுவாங்க. சர்ப்ரைஸா கிப்ட் எல்லா கூட வந்து கொரியர்ல எல்லா அனுப்ச்சி விடுவாங்க. இப்பல்லா நெறையா பாத்தீங்ன்ன சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போய்ட்டு இருக்கு வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப தூரம் அ வெளிநாடுகள்ல இருந்து அவுங் அப்றொ வந்து சர்ப்ரைஸா அவங்க வீட்டுக்குப் போய் பாக்கறது அந்தமேரில்லா நெறையா அந்தமேரில்லா பாக்கம்போது வந்து அப்டியே ஒரு ஒரு நம்மளுக்கே அறியாத ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்த இதுவும் வரும். ஒரு சந்தோ அப்டியே ஒரு ஆனந்தமா இருக்கூ. அப்டில்லா இப்பவும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவோ. அவ்ளவு ஒரு முக்யத்துவொ குடு குறாங்க எல்லாரு. அவங்க ஏன்னா அவங்க தா வந்து நம்மள எல் நம்மளோட அஹ் பள்ளி பருவத்ல இருந்தே நம்மளோட சிறு வயதுல இருந்தே அவுங்க நம்ம கூடயே வரனால அந்த நண்பர்கள் அப்டின்றவங்க வந்து ஒரு தனியான, ஒரு ஸ்பெஷலான ஒரு எடந்தா அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா சொல்ற மாதிரி அவுங்க அவுங்க வீட்ல இருக்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரில்லா வந்து ஒரு உரிமையோட வந்து பாசமா இருக்றது எல்லா வந்து மறக்க முடியாது. அதூ முக்யமா அந்த ஆசிரியர்கள் அவுங்கதா வந்து நம்மள ஒரு சின்ன வெதை மாரி எப்டி ஒரு செடி எப்டி வளருதோ, அந்த மாரி இந்த பள்ளிப்பருவத்துல வந்து ஒரு சின்ன வெததா. அப்டியே வளர்ந்து, கல்லூரிக்குப் போய் அங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஊக்குவித் சேரி அப்ப ஒண்ணு ஒவ்வொரு விஷயமும் அவுங்க நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்டி போணு, எந்த துறையில போனா நம்ம நல்லா வேலை கெடெக்கூ, எந்த துறையில போனா சம்பாரிக்லா, எந்த படிப்பு எடுத்தா நல்லா படிக்லா அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துலயு அவுங்க வந்து நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கம்போது நம்மளுக்கு ஒரு சிறந்த ஆசானா தா அவுங்க ஹ தெரியிறாங்க
உண்மதாங்க அ நம்ம பள்ளிப்பருவத்ல எப்பயுமே சொல்லுவாங்க நம்மளுக்கு கெடெக்ற ஆசிரியர்கள் அப்டின்றவங்கல்ல நல்லா நம்ம பயன்படுத்திக்கணு நெறைய கேள்விகள் கேட்கணு ஆ அவுங்களுக்கு வந்து அதிகமான அனுபவம் இருக்கூ. அதுல நம்ம தெரிஞ்சுக்லா அப்டின் சொல்லுவாங்க உண்ம தா அவுங்க ட அதிகமா நம் வந்து கேக்க கேக் க அவுங்களுக்கு அதிகமான நம்ளுக்கு அறிவு வரு அதே மாரி வந்து வாழ்க்கை பாதை வேற என்ன மாரிய துறைகள்லா எடுத்து அப்டின்றதயு அவங்களு நம்ளு சொல்லி குடுப்பாங்க அது மட்டு இல்லாம இந்த பள்ளிக்காலங்கள்ல வெறும் படிப்பு மட்டு தானு பாத்தோம்னா அது அந்தக்கு மட்டு இல்ல இப்ப நெறைய பேர் ர்ல்லா பேச்சு போட்டிலலா கலந்துக்குவாங்க நம்ளே பாத்திருப்போ இந்த பள்ளி காலகட்டங்கள ஆணுவல் நெறைய உ இதெல்லா வைப்பாங்க அதுல வந்து கலந்துட்டு ஜெய்குறது அது மட்டு இல்லாம அ நெறைய விளையாட் எட்டு போட்டிகள்லா வைப்பாங்க அதாவது ஆ ஒவ்வொரு பள்ளிகளுக் குள்ள வைப்பாங்க இல்ல ஒவ்வொரு ரெண்டு பள்ளிகளும் சேர்ந்து விளையாடுறது இருக் இப்டியும் ஆஹ் ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து இது அவங்களோட திறமைகள வெளிக் கொண்ட்டு வர இது ஒரு நல்ல வாய்ப் வாய்ப்பாவே இருக்கும் வெறும் படிப்புல மட்டு ப்பு முன்னேற்றங்கள் இல்ல இந்த மாரியே விளையாட்டுகளையும் முன்னேற் நம்முடைய கலைகள்யும் வந்து முன்னேற்றம் காணலாயாம் அப்டின்றத நம்மளுக்கு தெரிய வைக்கும் நம்ளோட உள்ள இருக்க திறமைகள வெளி கொண்டு வர ஒரு நல்ல வாய்ப்பா இந்த பள்ளி பருவம் இருக்கு க்கும் அது மட்டுமில்லாம சில பேர் வந்து பரிசு பெருகணும் அப்டின்ற ஒரு ஆர்வத் காக்கும் அப்டினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு மேடையிலே எல்லாம் பேச கத் கத்துக்கிட்டோ அப்டினா அந்த அனுபவம் வந்து பின்னாடி ஒரு வெற்றி பாதைய காட்டும் இப்ப நெறைய பேர்லா ஸ்கூல்ல வந்து வழிகள பேசின பேச்சாளர்கள்லா இப்ப எவ்ளோ பெரிய பெரிய மேடைகள்ல பேச ஆரம்பிக்கறாங்க அந்த மாரி செரியான பார்வை இருந்தாலே ஒரு நல்ல நம்ம வாழ்க்கைய கொண்டு போலானு சொல்லலா அனுபவம் தா பல நேரங்கள்ல பரிசுகள விட ஒரு மதிப் மிக்கது அப்டின்றது அந்த நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கோ அதே மட்டு இல்லாம இப்ப இந்த பள்ளிகள்லா சில நேரங்கள் இந்த அஹ் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போகும்போலெலா சில விளையாட்டு நேரங்களை ஒதுக்கிடுவாங்க அந்த மாரி இல்லாம கொஞ்சோ விளையாட்டு நேரங்கள் அப்பப்போ வைக் படிக்கிறது நல்லாதா ஏன்னா நாள் முழுக்க படிக்கிற பிள்ளைகளுக் இந்த விளையாட்டு நேரங்கள கொஞ்சோ நம்ம குடுத்தோ அப்டினா கொஞ்சோ வந்து அவங்க கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்த மாரி இருக்கும் ஒரே இதுல வந்து ரொம்ப ஆற்றல செலுத் த்தும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு தலவலி இந்த மாரி விஷ் விஷயங்கள் வராம ஒரு நம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு அப்டினே சொல்லலா ஏன்னா மைதானத்துல அவங்க ஓடும் போது அவரு மகிழ்ச்சியா அவங்க இருக் கும் அவங்களுக்கு வந்து ஆஹ் சரி ஒரு ஊக்கமாருக்கும் அப்டீனே சொல்லலாம்
உங்களோட
பள்ளியியல் பத்தி அதோட நெனைவுகள் பத்தி உங்களோட பெஷல் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு நன்றி